ஹலோ ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஆஹ் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்
நல்லா இருக் ங்க நல்லா இருக்குங்க சாப்பிட்டிங்களா டீ காபிலாம் ஆச்சா நல்லா இருக் க்கே நானும் நல்லா இருக்கே கேக்குதுங்களா ஆ நான ச சாப்ட்டேன் சாப்ட்டேன் நா சாப்ட்டேன்
ஹம்
ஓகே ஓகே அப்றம் இந்த வருஷம் எங்க போனீங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூல் லீவ் இல்லயா எங்க போயிருந்தீங்க
கோயில் ட்ரிப்பாதான் போயிருக்கோம் வேளாங்கண்ணி போயிருந்தோம் சோ டிராவலே செட் ஆகாது எங்களது
ஓ செரி
இருாலும் சேரி ஓவ ஓணும் அப்டின்ட்டு பிளான் ப பண்ணி வேளாங்கண்ணி ட்ரிப் போயிருந்தேன் நீங்க எங்க போயிருந்தீங்க
நானுமே கோயில் ட்ரிப்பு தாங்க கொஞ்சம் அ கோயில் போற மாரி வேண்டுதல் இருந்துச்சு சரி அப்டியே வந்து கோயில் போயிட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு அப்டியே வெளிய கூட்டு போன மாரிய ஆச்சு லீவு்ல பசங்கள அப்டின் ட்டு போயிட்டு வந்தோம் கார்ல போனோம் போற வழியில இருக்க கோயிலு எங்க அந்த நேச்சர்ஸ்ல ஊரு எதாச்சும் இருந்துச்ச நிறுத்தி பாத்துட்டு போணோம்
ஓகே ஓகே வண்டியில போனீங்களா காரா
காரு ஆமா கார்ல போயிருந்தோம் நானு பாட்டி தங்கச்சி பொண்ணு அப்ப அப்டின்னு சொல்லி நாலு பேர் போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு என்ன போற வழி ஏன்னா போற வழியில எங்கேயாச்சும் நிறுத்தணும் சடனா நேச்சர் நல்லா இருக்கு அப்டின்னா டக்குன்னு நிறுத்தி பாக்குற மாரி
ம் அதுதானா பெஸ்டா இப்போ மெனா குழந்த இருக்கதுனால ங்க இருக்கு திடீர்னு எதாவது வெனுநாலும் நிறுத்த சுத்தி வாங்கறதுக்கு நல்லா இருக்கும் நாங்களும் ஃபேமிலியா ஒரு பத்து பேர் போயிருந்தோம் சோ வேன் மாரி எடுத்து டிரவல்ஸ் நாங்க யூஸ் பண்ணோம் தான் பெஸ்ட் எபமே ஏன்னா எங்க கூட வந்தது மூணு கொழந்தைங்க ச திடீர்னு நிறுத்துவாங்க எங்கனா வேணும் எனக்கு வாமிட் செரி செரி சோ டிராவல்ஸ் மோஸ்ட்லி இந்த மாரி வண்டி தான் வைப்போம்
ஓ செரி செரி ஓகே ஓகே ஏனா ஏன்னா எனக்குமே அந்த வாமிட்டிங் சென்ஸ் வாந்தி வரும் டிரவல் கொஞ்சம் பைக் எனக்கு ஆக்சுவலா காத்து வந்துட்டு இருக்கணும் என்னோட முகத்துல வந்து காத்து பட்டுச்சுனாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பேன் இப்போ மழ எல்லாம் ஏன்னா இப்போ நெறைய பேர் சொல்லுவாங் யிலையா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனா நல்லா இருக்கும் சில்னஸ் எல்லாம் இருக்கும் அப்டின்னுட்டு அதுவுமே நார்மலா இருந்தாதான் ஏன்னா போற வழியில நல்லா இருக்கும் எல்லாமே பாக்க பாக்க நல்லா இருக்கும் இடம் ஆமா ஏன்னா நான போயிருக்கேன் கொடைக்கானல் போயிருக்கோம் ஏற்காடு போயிருக்கோம் ஊரா அந்த மாரி ஊர்ல்லாம் போயிருக்கோம் போற வழி எல்லாம் பாக்குறப்போ சூப்பரா இருக்கும் நீ சரி ஆனா அவ்வளோ வந்து கிரீன் பச்ச பசல்னு இருக்கும் இல்லயா பா்கற இடம்மெல்லாம் மே
ஆமா ஆமா அதுவும் ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்க ஃபோட்டோஸ் அடிட்டர் செல்ஃபி அடிட்டர் அவுங்களுக்குல்லாம் இந்த மாரி டிராவல்ஸ் வந்து ரொம்ப புடிக்கும் அங்கங்க சாப்பறது டிராவல் பண்றது அது ஒரு விளா ட்டா எடுத்து போடுறது அதெல்லாம் நெறைய பேரோட ஹோபிட்டா இருக்கும்
ஆமா ஏன்னா கொடைக்கானல் நெறைய பேர் பாத்தாங்க ம் உம் செரி செரி
லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மோஸ்ட்லி போட்டோஸ் எடுப்போம் எங்கனா போறோம்ன்ற மெமரீஸ் போட்டோஸ் போட்டோஸ் பாப்ப பண்ற சேட்டைகள் எல்லாம் ஒரு வீடியோஸ் அதோட முடிச்சுருவோம் நெறைய பேர் வந்து அத இன்ஸ்டால போடுவாங்க அது ரீல்ஸ் போடுவாங்க சோ அத பாக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் அந்த இடத்து கெலாம் நம்மளும் போகணும் அதெல்லாம் பாரக்கணும் ஒரு வியூ பன்னனொன்ற ஒரு என் ஜாய்மெண்ட் இருக்கும்
ஓகே ஓகே ஓகே இல்ல ஆமா கரெக்ட்டு நாங்க இல்ல பாத்துட்டு இருக்கோம் இல்லயா இன்ஸ்டாலல போடுறாங்க நெறைய பிளேசஸ் வந்து நேறைய போட்டுட்டு இருக்காங்க இல்லயா பாத்தீங்கன்னா இப்ப வால்பாறையல வந் இல்லாம் நிற நேச்சர் நல்லா இருக்கு பச்சயா நல்ல சுத்தி பாக்குறப்பவே பச்ச பசேல்நு இரு க்கு தண்ணி ஏன்னா நம்ம வாழபாறனா பாத்த்த்தீங்கன்னா வண்டியே பக்கத்துல நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அங்கல்லாம் போணும் போய் பாக்கணும் எக்ஸ்பளோர் பண்ணணும் நெறைய நெறைய இடம் எல்லாம் சுத்தி பார்கணும் கொடைக்கானல் இயற்கை காடு போயிருந்தோம் நல்லா இரு எடம் அ அந்த டைம் வந்து அ இந்த ஸ்கூல் லீவ் டைம் வரையா போற இடம் எல்லாமே ரஷ்ஆ தான் இருந்தது எங்களுக்கு நாங்க ஏன்னா நியூ இயர்க்கு தான் போயிருந்தோம் போன எல்லா இடமுமே ரஸாதான் வந்தது அந்த கண்காட்சி லாம் போடுவாங்கலயா மலர்கள் கண்காட்சி அதெல்லாமே நல்லா இருந்தது ஏரியில போட்டிங் போறது கூட ரொம்ப கொஞ்ச நேரம் ந நிறுத்தி பாத்துட்டு இருந்தோம் நின்ட்டு இருந்தோம் ஆளுங்க நெறைய பேர் இருந்தாங்க ச அதனால நின்னுறுட்டு இருந்தோம் ஏன்னா அந்த மாரி ஊர் சுத்தி பாக்குறப்ப நெறைய நல்ல தெரியக்கு
ஆமா கண்டிப்பா ஏன்ன கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாரி லீவ் டைம்ஸ் அந்த மாரி டைம்ஸ் லாம் எப்மே அந்த ரஷ் எாம் இருக்கு தான் செய்யும் கண்டிப்பா அதுலாம் ஆனா அன் அது இல்லாம போனாலும் நல்லா இருக்காது அந்த மாரி டைம்ல போயி அதெல்லாம் என்ஜாய் பண்ணாதான் அதோட இது நல்லாருமே இருக்கும் இ மோஸ்ட்லி ஆமா நியூ இயர் டைம் நம்ம போறோம்னா அது கோவிலுக்கு போனாலும் செரி எந்த ஒரு அகேஷனு எங்க வெளில போனாலும் செரி அதுது ரொம்ப தனியா காலியா இருந்து போறத விட
கரெக்ட்
எல்லாம் பஃபியூச்சர்ஸ்ம் அனுபவிக்கணும்னா அதுக்கு கூட்டமா இருக்கும் போது போயி அதல்லாம் பாத்து என்ஜாய் பண்ணிட்டு என்னென்னல்லாம் அங்க ஸ்பெஷலோ அதல்லாம் பாத்து சாப்ட்டு வாங்கிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும்
கரெக்ட் கரெக்ட் ஏன்னா இப்தான் போணும் நெறைய பிளேஸ் இருக்கு ஏன்னா தனுஷ் கோடிலாம் கூட்டிட்டு போனாங்க அப்வுமே கோயில் சட்டுக்காக போனது தான் அது கோயில் விசத்துக்காக போய் நாங்க தனுஷ் கூடி பாத்து ராமேஸ்வரம் கோயில் போனோம் அங்க போய் அந்த கோயில இருக்க அந்த தீர்த்த குளம் எல்லாம் சொல்லுவான் யா அங்கலாம் குளிச்சிட்டு
ஆமா
மாதிரி இப்ப என்ன சொல்றது நெறைய பிளேசஸ் பார்த்த மாதிரி நெறைய இடம் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு வந்து கடவுளை பாக்குறப்போ கொஞ்சம் மன அமைதி கெடைக்கு
ஆமா கண்டிப்பா இப்ப நம்ம டிராவல் பண்றோம்னா ஆன ஏறணும் இறங்கனும் போகணும் வந் அவ்வளவுதான் இருக்கும் இதே நம்ம வண்டியில போகும்போது கார்ல போகும் போபேத பைக்ல போகும் போதோ அதோட பீச்சர்ஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் சோ மோஸ்சுலி எனக்கு பைக் ரைட் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லன்னா கார் சோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் கொழந்து இருக்கும் போது இப்ப பீட் பண்றாங்க எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபிள் வந்து ரெண்டாதன் இருக்
ம் இல்ல கார்ணாலுமே நம்ப நம்ம எப்பவும் போறப்போ இந்த மாதிரி ஆஹ் என்ன சொல்றது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோனா கொஞ்சம் நமக்கு கம்ஃர்டபிள்ளா இருக்கும் ஏனா இப்ப நம்ம டிரவல் பண்ணிட்டே இருக்கும் நடுவுல நடுல ஏதாச்சும் ஒரு இடம் வந்துச்சு அப்படின்னா டக்கு நிறுத்தி பாத்துக்கலாம் ஆனா பஸ்ல போறப்ப நம்ம அப்படி பார்க்க முடியாது இல்லையா ஏன்னா இப்போ வேற இது பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா அப்ப வந்து ட்ரெயின்ல அந்த அந்த ஒரு லொக்கேஷன் வந்து நம்மப பா க்கணும் அப்படின்னா அந்த ஒரு க இது வந்து நம்ம பீச்ச வந்து நம்ம பாக்கணும் அப்படின்னா ட்ரெயின்ல போனோம் நாங்க நைட்டு போனோம் அதன்னால அந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த பாம்பன் பாலத்தோட வியூ வந்து அந்த அளவுக்கு பாக்க முடியல ஆனாலுமே நைட் பாக்குறப்போ அதுவுமே நல்லாதான் இருந்தது ஏன்னா தண்ணிக்கு நடுவுல வந்து போச்சு சோ பாக்குறப்போ அது நல்லா இருந்தது
ஆமா அது அது நம்ம பிளான் பண்ணிருந்தோம்ல நீங்க பிளான் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த கியூ இன்னும் நல்லா அனுபிச்சிருக்கலாம் பிளான் பண்ணி போங்க எப்பவுமே ஏன்னா டிராவல்ஸ் யா இன்ஸ்டால போட்டா போதும் எந்தெந்த இடம் அவங்களே எல்லாமே டீட்டைல்லா சொல்லிடு வாங்க இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷல் வேளாங்கண்ணி போறீங்களா அதுக்கு முன்னாடி டோவில் போங்க இந்த டோவில் வேண்டாவா அடுத்த இந் டோவில் போங்க இங்க வந்து ஒரு புதுசா ரெஸ்டாரன்ட்
ஓகே ஓகே
கை வந்து சுத்திறாங்க
ஆமா கரெக்ட் கரெக்ட் ஏன்னா ந நிறைய போறப்போ நம்மளோட அந்த காசு குடுத்தாச்சும் ஒரு வண்டி எடுத்துட்டு போனாதான் எக்ஸ்ப்போட்டு பண்றப்போ நம்ம அப்படிதான் போகணுமே இந்த மலையேறப்போ எல்லாம் நல்லா இருந்தது ஆக்சு சொலா இது ஏற்க் வெளிநாடு போறப்போ அது வந்து இது வது ஆர்பின் பெண்ட் இருந்தது மல ஏறப்போ எங்களுக்கு வந்து அது தெரியல வளைஞ்சு வளைஞ்சு போற அந்த இது பாக்குறப்போ சுத்தியுமே நெறைய நேச்சர்ஸ் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு ஊருமே அதே மாதிரிதான் கொடைக்கானலுமே அந்த மல இது கோயிலு எல்லாம் நின்னு அந்த சுத்தி பாக்கறப்போ நல்லா இருந்துச்சு சுத்தி பாக்கற இடமே மேகமூட்டமா நல்லா வானம் வந்து கிளியரா இருந்தது எனக்கு பாக்குறப்போ பசங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போனா நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனும் இருக்காது பீஸ்ஃபுல்லாவும் இரு அமைதியா இருக்கும் அவங்களுக்குமே நேச்சர் நிறைய பாத்த மாதிரி தெரியும்
கண்டிப்பா ஏன்னா அந்த மாரிலா எல்லாம் பீச்சர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது இந்த மாரி சம்மர் டைம்ல எதுனா எங்கய வெளியே போனா மட்டும்தான் அனுபவிக்க முடியும் சோ அதனன்னா நல்லா என்ஜாய்ப் பண்ணிக்கிட்டு கொழந்தைக்கும் அந்த இது சொல்லணும் அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க இப்ப இந்த ஏஜ்லர்ந்தே ட்ராாவல்ஸ் பண்ணிட்டாங்கன்னாங்க அவங்களுக்கு நா உடம்புற அதுக்கேத்த மாதிரி செட்
செட் ஆயிடும் கரெக்ட் கரெக்ட் ஏன்னா முக்கியமா அதுக்காக தான் கூட்டிட்டு போறதே ஏன்னா அவங்க போற இடத்துல வந்து இல்ல என் கொழந்தைக்கு இந்த இடத்துல கம்ஃபர்டபிள் இருக்காது இந்த மாதிரில்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல கூடாது போய் எல்லாம் சீசனுக்கு ஏத்த மாரி சாப்படுற என்னன்ன சாப்பிடுறோமோ அதே மாதிரி அந்தந்த சீசன்லயுமே அவங்க வந்து
கண்டிப்பா ஏன்னா கொழந்தைக்கு இப்ப நம்ம புதுசா தான் பண்ணோம்னா அது செட்ட ஆகாம போயிடும் அப்பறம் அது நம்ம இப்வே ஸ்டாட்டிங்
ஸ்டார்ட் பண்ணனும் இல்ல இப்பல்லாம் ஸ்கூல் லீவ் வந்துச்சுனாலே வ ஆப்ஷனே இல்ல அதான் ஸ்கூல் லீவ் விட்டா ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிணும் இந்த இடத்துக்குல்லாம் கூட்டிட்டு போனும் இவங்கள வந்து வந்து இது இந்த இடம் கண்டிப்பா அப்பா கூட்டிட்டு போனோம் ஏன்னா அப்பதான் அவங்க வந்து நெறைய இது பண்ண டிரவலிங்ல கத்துப்பாங்கன்ற மாரி கூட்டிட்டு போனும்
ஷெடியூல்டா இருப்பாங்க மார்னிங் எழுந்துக்குறோம் ஸ்கூலுக்கு போறோ வரோம் டியூஷன் இருந்தா டியூஷன்ஸ் முடிஞ்சது சாப்புறாங்க தூங்கறாங்க அவ்வளவுதான் இருக்கும் அது சண்டேஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க இதே இந்த மாதிரி சம்மர்ஹாலிடேஸ்னா அவங்க நீங்க வெளியே ரொம்ப தூரம் இல்லன்னா கூட நியர் பைல எந்த என்ன பார்க் இருக்கா ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் இருக்கா அந்த மாரி எங்க கூட்டிகிட்டு போனாலுமே அவங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் அது அவங்க வந்து இன்னும் எதிர்பாப்பாங்க நல்லாவே வியூ ஆகும் இப்போ அது வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணும் ரொம்ப இப்ப இன்னும் ஒரு ரெண்டு மூணு வயசு பாப்பான நாலு வயசு பாப்பான அது அந்த ஆக்டிவிட்டிஸே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேயோ நம்ம வெளியே போறோம் ஓடுறோம் விளையாட அததெல்லாம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அது மாதிரி ஃபுட்டும் வந்து ‌ஃபுட்டு் வந்து சாப்பிடவே மா குழந்தைங்க ஆனா இந்த மேரி வெளியில போம்போது யாரவது சாப்ரதா பாத்தா கூட சாப்பிடும் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படினு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஃபுட்டுக்குமே அது நல்லது ட்ராவல்ஸ் பண்றது இதே நம்ம ஓன் வெகிகி போறோம்னா அதுவும் இன்னும் ஆட ஆனா இருக்கும் திடீர்னு நிறுத்துவம் ஐஸ்்கிரீம் எடுத்து எதுனா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்டுவாங்க ஜூஸ் புடிக்கலனா ஜூஸ் குடிப்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம வெளியே போக போகதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்லயே இருந்தோம்னா அவங்களும் எதுவுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாது அ சோ சம்மர் மோஸ்லி ட்ராவல் பண் அடுத்து ரொம்ப நல்லது எங்க வெளில்னாலும் ஒரு ஒன் அவர் ட்ராவல் ஆஃப் நெவர் ட்ராவல் அந்த மாரியாச்சு ஏதாவது ஒன்னு
பண்ணணும் ஆமா ஏன்னா அந்த மாரி டிராவலிங் பண்ணாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும் கரெக்ட் கரெக்ட்
ஆமா சரி ஓகே
தேங்க்ஸுங்க உங்களோட ஐடியாஸ் நீங்க நல்லா சொன்னீங்க தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸு நம்ம இன்னொரு இணைப்புல வந்து பாக்கலாம் சரிங்களா ஆஹ ம் நன்றி பாய்
ச